சேரி சேரி
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர்
ஆ உங்களுக்கு ஸ்கூல்ல நீங்க ஸ்கூல் படிக்கிறப் ப இல்ல நீங்க வந்து சைல்ட்குட் இருக்குறப்ப உங்களுக்கு என்ன மறக்க முடியாதன நிகழ்வு அந்த மாறி ஏதுனா இருக்கா சிஸ்டர்
செம்ம வாலு நானு ஸ்கூல் படிக்கும் போது
ஆ
நாங்க சொல்ல போன ஒரு ஒரு எயித் து வரைக்கு எய்த்லல்லா சரியான ஆட்டோ சொல்லிட்டு ஏ ஃப்ரெண்ட்ஸ வந்து நைன்த் துக்கு டிரான்ஸ்வர் பண்ணம்மோது எங்க எல்லாரையுமே பிரிச்சி உட்டுட்டாங்க
ஓ
ம் ஆமா அந்த அளவுக்கு சேட்ட நா படிக்க அப்டி படி ச்சாதா நல்லா இருக்கு அப்டின்னு நெனைச்சது வந்து ஸ்கூல்ல என்னையா ரொம்ப ரொம்ப பண்ண வச்சது வந்து டென்த்துல இந்த லாஸ்ட் டிவிஷன் ஒரு மூணு ரிவிஷன் வருமே ஜனவரில இருந்து ஸ்டார்ட் ஆகும்ல ஆ அந்த ஆஃபேலி முடிஞ்சதுக்கு அப்பறந்தா நம் ஓகே படிச்சாவனு நம்ம மெமரிஸ் ஓ இது அப்டின்றது வந்துச்சு படிக்கணும் அப்டிங்கறது படிச்ச ஆரம்பிச்சது அப்பதா அது வரைக்கு செம்ம வாலு நல்லா சேட்டை ஊர் எல்லா சேட்ட ஓ சேட்ட ஏ சேட்டன்லா இல்லாம நல்லாவே சேட்ட பண்றது மேம் அங்க க்ளாஸ் நடத்
இது ஒரு கிளாஸ்க்குன்னு ஒரு கேங்க் இருக்குல்ல அட்டகாசோ பண்ணிட்டு அந்த மாரியா
ஆமா ஆமா அங்குட்டு மேம் பாடம் நடத்திட்டு இருக்கும் போது லன்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணி சாப்ட்றது
நாங்கோ
எக்ஸாம்லன்னா பேப்பர் சேஞ்ச் பண்றது இல்லன்னா பக்கத்லருக்க ஏ ப்ளீஸ் ப்பா அது யாருன்னே தெரியாது அது வேற கிளாஸ்க்காற பிள்ளையா இருக்கு பிளீஸ்ப்பா கொஞ்சனாலு காட்டிட்டு எழுது இல்லன்னா ஒன்னய அடிப்பே அப்டின்னு சொல்றது ஒரு காலமா இருந்துச்சு
முட்ட வாங்கிருக்கீங்களா
அதா சேட்ட வாலு இப்ப நீ சொன்ன ஒன்னதா அது சைல்ட்ஹுட் மெமரிஸ்லா ரொம்ப ஒரு எனக்கு எப்டி சொல்றது ஸ்வீட் மெமரிஸ் ஒரு ஸ்வீட் ஹார்ட் மாதிரி எனக்கு
போலாமா
எப்பயுமே அதுக்கப்புறோ படிக்கணுன் ஆரம்பிச் ச்சதுக் அப்றம் மெமரிஸ் கொஞ்சோ ஆ அது எப்டி சொல்றது சேட்டைகள் கொஞ்சோ கொறஞ்சுருச்சு ம்ச் அது எதுக்காக படிக்கணு அ
ஆரம்பிச்சா மட்டு எல்லாருக்குமே இந்த மாரி ஒரு தாட்டு வந்துரு போல எல்லா வாலு தடத்துலா சுருட்டிக்கிறது ம்ம்
அன் உண்மைைய சொல்ல போனா எதுக்காக படிக்கணு அப்டி ஆரம்பிச்சே அப்டின்னா ஸ்கூல்ல வந்துப் படிக்கல அப்படின்னா ஃபெயில் ஆயிடோம்னா ஸ்கூல்லயே ஸ்டே பண்ணனு டென்த்னா அங்கேஸ் ஆமா
சேரிங்க
அங்யே ஹாஸ்டல் மாதிரி அங்யே நம்ம ஸ்டே பண்ணிக்கணு அ கா வீட்டுக்கு வந்து காலைல தா அனுப்புவாங்க
அதுக்கெதுக்கு வீட்டுக்கு வீட்டுல ஸ்கூலுக்கே அம்ச்சுர்லாமே
அ அது வீட்ல வந்து நம்ப வந்து ப்ரஷ் பண்ணி நம்மளுடைய குளிச்ட்டு கெளம்பறக்காக மட்டுந்தா அன்னைக்குரிய லஞ்சு கொண்டு போறக்காக வீட்ல என்ன சாப்பாடு செஞ்சிருக்காங்ளோ அத் கால்ல கொண்டு போறதுக்காக தா அதுக்காக மட்டு ஆ அந்த ஒரும காலையில ஒரு எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி விட்டாங்கன்னா செவன் தேர்ட் டி அந்த ஒன்றம்ன ஒரு மநேரோ ஒன்றம் நேரோ தா போனு வீட்டுக்கு இதுக்குப் அங்கஸ் உள்ள தக்க வெச்சுருவாங்களோ அப்டின்ற ஒரு பயோ வந்தப்புறோ தா நா படிக்கவே ஆரம்பிச்சே
நா வந்து ஒன்னாவதுல இருந்து வந் எதுமே சுத்தமா படிக்கவே மாட்டது சார் எப்பிடினா லாஸ்ட் ரேங்க்கு அந்த மாரி தா வருவே ஃபெயில் ஆக மாட்டே ஆனா லாஸ்ட் ரேங்க்கு முன்னாடி ரேங்க்கு அந்த மாதிரிதா வருவே ஒரு ட்ட எனக்கு நா சிக்ஸ்த்து படிக்கிறப்பலா எனக்கு ஏபிசிடி கூட ஃபுல்லத் எ அந்த மார்லா இருந்தே நா ஒரு நைன்த்து அ அந்த மேரி வரக்கு இப்பதா வந்து நாம்ப ஏன் ஸ்பெஷல் க்ளாஸ்லா போனு அப்டின் சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சே ஏன்னா வந்து ஈவினிங்ல ஸ்பெஷல் க்ளாஸ்லா வப்பாங்ளா எனக்கு அது புடிக்வே புடிக்காது ம்ச் என்னடா இது நம்ம இந்த மாரி இருக்குமே அப்புடி சொல்லிட்டு தா கொஞ்ச கொஞ்ச படிக்க ஆரம்பிச்சே அப்றோ வந்து நைன்த் அந்த மாரிலா ஸ்பெஷல் க்ளாஸ்லந்து வெளிய வந்துட்டு நார்மலா டெய்லி போற ஆரம்பிச்சே பெறகு அது இந்துல வந்து உழுந்து உழுந்து படிக்க ஆரம்பிச்ச ப்ரேக் டைம்ல இருந்து எல்லா டைம்லயுமே படிக்க ஆரம்பி சீன்
லெவன்த்ல அப்றோ திருப்பி அந்த டென்த் முடிச்சாச்சு டென்த்துல ஓரளவுக்கு மார்க் எடுத்ததுக்கப்றோ நமக்கு அ ஒரு குரூப்பு நமக்கு புடிச்ச குரூப்பா எடுத்துக்குவோ சொல்லி நமக்கு எது ஈஸி குரூப்போ அத மட்டு சொட் சேலக்ட் பண்ணியாச்சு லெவத்துல கொஞ்சோ சேட் ஏனா லவன்த்துல எப்டினா எங்கன எனக்கு கெடச்ச மிஸ் என்ன ஒரு கிஃப்ட்டுன் சொல்லலா
ஆ
எல்லாருமே ஒரு அன் மேரிடு இதா இருந்தாங்க அதனால கொஞ்ச ஜோவிலா போகு கிளாஸே ஜோவிலாதா இருக்கு கொஞ்சோ ரொம்ப சிட் டாலா பிடிக்கல ஜாலியா போச்சு ஃப்ரெண்ட்ஸோட அப்பதா வெளிய போற பழக்கம்லா வந்துச்சு அதனால ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அடிக்கடி போறோமா ஃப்ரெண்டு் வீட்டுக்கு போறோமா அசைன்மெண்ட் எழுத போறோ ரெக்கார்டு நோட் எழுத போறோ ஆ சா இத எல்லாமே இது குரூப்பாதா இந்த சம் எல்லா செய்ய முடியும்னு சொல்றது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் லெவன்தல அப்றோ போக ஆரம்பிச்சி ஆ மார்ச்சு அப்புறம் மாரிட் அப்படியு ஒரு வரி என்ன டுவெல்த் ஜாலியா வந்தாச்சு டுவெல்த் வந்து படிச்சாதா லைஃப்பு அப்பதானே கா அப்ப ஒரு பயம்புடுத்துவாங்கல்ல நீ இங்க ஒழுங்கா படிச்சு மார்க் எடுத்தாதா காலேஜ்ல நீங்க கேக்குற குரூப் குடுப்பாங்க
உஹம்
அப்டின்னாங்க அ அதனால சேக்க படிக்க
நா அத எ படிக்கிறப்ப என்னோடதா லாஸ்ட்டு அந்த அந்த ப்ளூ பிரிண்ட் அப்டி சொல்லுவாங்கல்ல அதெல்லா வந்து எங்க எங்க குரூப்போடதா லாஸ்ட்டு நா அப்புறா வன்ட்டே நா நென்ச்ச மாரி நல்லா படிச்சு ஒரு நல்ல படிக்கிற ஒரு ஸ்டூண்ட் அந்த மாரி ரேஞ்சுக்கு வன்ட்டே ஆனா நாங்க லெவத்ல என்ட்ரி ஆகுறோ உங்ளுக்கு வந்து பப்ளிக் வந்துடுச்சு அப்டின்னு சொல்ட்டாங்க லெவல்த் டுவெல்த்துக்ல்லா பப்ளிக் வருது சொன்னாங்கள அத நாங்க என்ரி ஆகுறப்பதா ஃபஸ்ட்டு அ சொல்லுங்க
இனிமே மறுப்டியு அந்த ப்ளூ பிரிண்ட் இருந்தா நல்லாருக்கும்ல எனக்குலா தோணுது அது இருக்கும்போது எனக்கு ஈஸியா தெரிஞ்சிச்சுப்பா
ஆமா இதுல இந்த இந்த இந்த இந்த லெசன்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ்ல்லா வரு பைவ் மார்க் வரு இது இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரிபேர் பண்ணோ ஆனா இப்ப இருக்கவங்லா ஃபுல்லாவே பிரி பேர் பண்றாங்க
ஆமா ப்ளூ பிரிண்ட் இல்லாமல்லா இருக்கிறது கஷ்டமா இருக்கு உண்மைல இப்பெல்லா யோ கேக்குறே ப்ளூ பிரிண்ட் இருக்கும்ல அதுக்கேத்த மாரி நம்ம ஸ்டடி பிளான் பண்றது ஈஸியா இருக்கு பாவு இப்ப இருக்கிற பிள்ளைங்க உண்ம உண்மையா சொல்ல போனா அன்லக்கி கேல்ஸ்
இப்ப இருக்ற ப்ளு பிரின்ட்னா என்னனே தெரியாது இப்ப கேட்டனா அப்படின்னா என்னனு கேக்குங்க ஆமா அதே மாரி நா நா இப்ப வந்து நம்ம டென்து முடிச்ட்டோனே லெவன்த் ஃபிரீயா இருக்லா அப்ரோ டுவெள்த்துல இருந்து நம்ம பப்ளிக் அப்டின்னு சொல்லி வச்சிருந்தாங்க
ந ஆடுனே நல்லா ஆடுனது லெவன்த்ல தா அப்பதா எக்ஸ்ட்ரா ரெண்டு கொடுக் மொளைக்கு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி சேட்ட பண்ணது
ம்
நல்ல ஆனா பாத்து எழுதுறதுக்கெல்லா செம டெக்னிக்ஸ் தெரியணுனு சொல்லுவாங்கல்ல அதெல்லா நல்லா இருக்கு
வேணுக்னே நானு வந்து அதுலேருந்து பிட்டு அந்தமாரில்லா அடிக்கமாட்டே அப்புறோ நா வந்து லெவன்த் டுவல்த் வந்து வேற ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டே அப்போ அது புது ஃபிரண்ட்ஸ் இவங்களா புடிக்கிறதுனால அப்போ பாத்திங்கன்னா வந்து நம்ளுக்கு வந்து செட் ஆவாதுல்ல எப்பயுமே ஒரு ஸ்கூல அஞ்சு வர்ஷோ அந்த மாதிரி இருந்துட்டு இன்னோரு ஸ்கூல போய் ஃப்ரெண்டு புடிக்கறது அப்றோ இது பண்றது நம்ளுக்கு வந்து கொஞ்சோ அதுவு நா வந்து பொய்ட்டு ப வந்து சைக்கிள்ள ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பொயிட்டு அங்கருந்து பஸ் புடிச்சி அது ஒரு கால்ம்நேரோ டிராவல் பண்ணி அங்கருந்து கொஞ்சோ தூரோ நடந்து போனு அதுனால காலங்காத்தலயே எழுந்து போவோ அது லெவல்த் பப்ளிக் வந்ததுனால எங்களுக்கு காலையே ஸ்டடிஸ்ல்லா ஸ்டிஸ் கிளாஸ்ல வச்ட்டாங்க சோ ஆனா வீட்லியே ஆ ஆறு மணிக்கு இந்தமாரில்லா கிளம்பிடுவே
எனக்குமே அப்டிதா ஆறு மணிக்குல்லா கெளம்பணு அவசியமோ இல்ல ஒரு செவன் தேட்டிக்கு கெளம்பணு
ஓ
ஆனா ஸ்கூல்ல எனக்கு பக்கோ பக்கோ தா ரொம்ப பக்கோ அதனால பெல் அடிக்கிற சவுண்டு் கேட்டப்பெறமகு கூட போலாமே அப்டின்ற மாரில்லா இருக்கு அப்டில்லா போய் மாட்டி பீட்டி மிஸ்ட நெறைய அடி வாங்கி இந்த பக்கத்துல தான ஓ வீடு இதுக்கு நீ வர்றது எ அதுக்கு இவ்ளவு நேரோ பிள்ளைங்க தூரத்துல இருந்து வந்தாவது பரவாயில்லைங்களா இந்தா இருக்கு நீ மணி சவுண்ட கேட்ட அப்புற தானே உள்ள வர்ற அப்டிபாங்க என்னை யெல்லா
என்னாலு ம் கேட் மூட்றது குள்ள வெளி புல்லா வந்துறல்ல
ஆ ஆனா அப்டி அவிங்களு புரியாது கேட்டா நீ பக்கத்து வீடு தான அதுக்காடி பக்கத்து வீடுனா வி கூட்டறப்பகேய வந்துட முடியு அப்டிம்பே
ஆமா அந்த பீ டீ மாமே இதெல்லா அப்டிதா சொல்லுவாங்க எல்லா பீரியட் அப்டிதா நான்னா வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு பி டி மேம் மட்டு கிடையாது எங்களுக்கு வந்து டைலரிங் சொல்லி குடுத்தாங்க டெய்லரிங்க்கு தனிய ஒரு மேம் இருந்தாங்க பி டி மேம் தனியா இருந்தாங்க அது இல்லாம வந்து யோகா சொல்லி் குடுக்கறதுக்கு அந்த மாரில்லா
ஏய் அப்ப எல்லா நா நாங்க படிச்ச ஸ்கூல்ல மியூசிக் கிளாஸ் ஒண்ணு இருக்கு மியூசிக் கிளாஸ் மீன்ஸ் அது எப்டின்னா நம்ம பிரேயர்ல சாங் போடுவாங்கல்ல
ஆமா
அதுக்கு ட்ரைனிங் குடுக்குறக்காக இந்த மியூசிக் கிளாஸ்ன்னு ஒரு முக்கா மணி நேரோ இருக்கு ஆனா அந்த இதுல அவ்வளவுல்லா சொல்லி பத்திரமாட்டங்கபா ஆனா
ம்
ஆனா நல்லா இருக்கு அப்பப்ப அந்த நம்ளது நல்லா பியூர் கேர்ள்ஸ் ஸ்கூல்ன்னு சொல்ற அளவுக்கு அந்த ஸ்கூல் வருவா அதனால வெள்ளிக்கிழமையானா எல்லாரு ஒன்னா உக்காந்து வெளக்கு பொருத்தி சாமி கும்பிடணு அப்டிலா சொல்லுவாங்க அதுக்கேத்த மாரி பா எல்லா படணும்னுபாங்க அதுக்கேத்த மாரி எங்களுக்கு அந்த மியூசிக் கிளாஸ் வேற இருக்கு பாட்டு கிளாஸ் வேற
ம் எங்களுக்கு இருக்கு ஆனா மியூசிக் மேம் மட்டு இல்ல மியூசிக் கிளாஸ் மட்டு இருக் கு ஆனது கிளாஸ்ல வேறன வேற என்ன கிளாஸ் நடக்கு மேக்ஸ் இது மாதி அவங்களுக்கு எல்லா இப்ப வந்து இப்ப வரைக்குமே சரி அப்பயு சரி இப்ப இருரைக்குமே சரி இது மட்டு மாறவே மாறது இப்ப ஒருத்தவங்களிட்ட இருந்து ஒரு கிளாஸ கடன் வாங்கி இவ்ங்க நடத்துட்டு இவ்ங்க வரலன்னா இவ்ங்க வரது பீட்டி டி பீரியட எக்ஸாம் டைம்ல வந்து உங்களுக்கு பி டி கெடையாது ஆமா அதுதா ஃபஸ்ட்ட்
டெய்லரிங் எல்லா கை வெக்கவே மாட்டாய்ங்க அ பீட்டில தா டபக்குனு கை வெக்கணு மொத எடுத்தோனே பி டி பீரியட் இருக்கா அப்பா அப்டினுத கேப்பா அது வேற யாரு கேக்க மாட்டாங்க இந்த மேக்ஸ் டீச்சர் மட்டும்தா கேக்கு
ஆனா நீ எழுந்திருப்போ போகூடாது போகூடாது உக்காருங்க உக்காருங்க இன்னைக்கி வந்து மேக்ஸ் கிளாஸு மேக்ஸ் எடுத்து போறோ
மேக்ஸ் பீரியடு இருக்கு அடுத்த பி டி பீரியட் வச்சரவே கூடாது வச்சா இந்த மேக்ஸ் மிஸ் கண்ணு உருத்திட்டே இருக்கு இந்த இடத்துல ஏன் பீ டி இருக்கு ஏன் பீ டி இருக்கு அப்டின்னே இருக்கு
நா ஸ்கூல் படிக்கிறப்ப எல்லாருமே இப்ப நா டென்த் படிக்கிறப்பல்லா எனக்கு தமிழ் ஐயாயில இருந்து இங்கிலீஷ் மேம் இரு ந்து சயின்ஸ் சோசியல் எல்லா மேமே எனக்கு ரொம்ப புடிக்கு எல்லாருமே வந்து ஃப்ரெண்டு மாரி நல்லா பேசுவாங்க நெறைய வந்து ஹெல்ப் பண்ணுவாங் க தெரியலன்னா நம்ம போய் கேட்டனா வந்து நம்ம வந்து நல்லா சொல்லி் குடுப்பாங்க இப்ப வந்து ஒருத்தவங்க அவங்கள அவுங்க வேலைய மட்டு பாப்பாங்க மோஸ்லி நீ போ நா அப்புறமா வரந்து சொல்றே அப்டின்ல்லா சொல்லுவாங்க ஆனா எங்களுக்கு வந்து சோசிய மேம்லருந்து இங்கிலீஷ் ம்ல வந்து நறைய வந்து அவுங்க கைட் பண்ணி அவுங்க நறைய கத்து ட்டு எங்களுக்கு அது சொல்லி குடுத்து இது மாரி நறைய எஃபெக்ட் புட்டாங்க அதுக்கேத்த மாரியே வந்து நாங்க எங்க படிக்குற டைம்ல வந்து யாருமே ஃபெயில் ஆல ஃபுல் பாசு அதுலே வந்து சோஷியல்ல வந்து அஞ்சாரு பேர் கிட்ட செண்ட்டம் அந்த மார் ஆமா நறைய சப்ஜெக்ட்ல மேக்ஸ்ல அந்த மேதிரலாம் சென்டம்னு எடுத்து நறைய பேரு இருந்தனால அந்த டைம்ல வந்து எங்களுக்கெல்லா ரொம்ப பெருமையா இருந்துச்சு நா எங்க மேம் கிட்ட முன்னாடியே சொல் ட்ட நானுமே வந்து ஸோஷியல்ல சென்டம் எடுப்ப மேம் சொல்ட்ட அதே மாரி எடுத்த அதுனால எனக்கு ரொம்ப கொஞ்சோ ப்ரௌடா இருந்துச்சப்போ
ஆ டென்த்ல நல்ல டென்து அதா படிக்க ஆரம்ச்ச அப்ரோ நல்ல மார்க் இருந்துச்சு
ம்
ட்டொல்த் நல்ல மார்க்கு ஏன்னா ட்டொல்த்து வந்து அதா சொன்னல எனக்கு மிஸ்ஸு நல்லா குட்டா கெடச்சாங்க அப்டின்னு அதனால
தெரியுது சிஸ்டர் நாம வந்து நம்ம அடுத்த கால்ல பேசிக்லா ஓகே பாய் ம்